ஹலோ ஆ கேக்குது சிஸ்டர் உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க
நல்லாருக்கோ எல்லாரு நல்லாருக்கோ எங்கன போய்ட்டுருக்கீங்க ஃப்ரீ டைமா
ஃபிரீட்டைம் ரொம்ப போரடிக்குது வீட்ல சும்மாவேதா இருக்கே ம்ம்ம் ஆமா இல்ல இல்ல இனிமல் தா
இனிமேல் தானா மணி ஆறாக போகுது
ஆமா நா டைம்ல குறிப்பிட்டுலா குடிக்க மாட்டே
எப்பத்தோனுதோ அப்ப போயி போட்டு குடுச்சுரே
அம்மா மேஷ
இங்கலா டைமிங் ஷெடியூலுண்டு இந்த டைமு தா சாப்டணூ இந்த டைமு தா டீ குடிக்கணு அதுக்டுத்த டைமு நா போயி போட்டு தர மாட்டே
க்கா ஓ அப்டியா
ஆமா நா போற டைம் எல்லாரு குடுச்சிரெணு திருமணாவே போட்டு தரமாட்டே திரும்புஅதுனால அஞ்சு மணிக்குலா அந்த வேல உள்ளா முடுஞ்சறது அவ்ளோதே தனியாருந்தா ஓகேதா நம்ம தேவப்படுபோது போட்டுக்லா ஆனா எல்லாரூ குடிக்குபோது ஒருஒருத்தருக்கா போய் போட முடியாதுல
அது நம்கு கஷ்டமா இருக்குல்ல
ஆம்மா அதலா முடிஞ்சிருச்சு வேல முடிஞ்சிருச்சு
ம்
நம்ம டியூஷனு தா ஒரு பொண்ண வருவா டென்து
ஓ டியூஷன்கா ஓ டென்த் எடுக்குறீங்களா ம் சேரி சேரி ஓகே ஓகே அப்ப நீங்க சிஸ் சிக்ஸ் தேட்டிலருந்து பிஸியா இருப்பீங்க தான
ஆமா சிக்ஸ் தேட்டி டூ செவன் தேட்டி எயிட் ஓ க்ளாக் வர இருப்பா அதுக்கப்புறன்னா என்னோட பசங்க வந்துருவாங்க அவ்ங்க டியூஷன் போய்ருக்காங்க பசங்க அப்றோ அவங்க வந்ததுக்கப்றோ அவங்கள சாப்ட்டு தூங்கவக்கிறதுக் ஒன்பதரையாயுரு
ம்
அதுக்கப்பறோ நா சாப்ட்டு தூங்கறக்கு பதினொன்றரையாயிரு எங்க வீட்டுக்காரங்க எல்லாந்தூங்கறக்கு
ம் என்னடா என்ன செய்லானு
இல்ல கேக்ல என்னது
டின்னரு என்ன செய்யலானு இருக்கீங்க
டின்னர்லா நாங்க செய்ய மாட்டோ சிஸ்டர் தனியா மதியானோவாக்குற சாப்பாடே தா காலைலே மட்டுந்தா டிஃபன் எல்லா சமச்சுகுட்டிற்க இருக்க முடியாது அதனால ஆம்மா ஒரு நேரோ காலைலே டிஃபனு மதியானோ ஆக்குற சாப்பாடே கொழம்பு சாப்டாப்படியே அட்ஜஸ் பண்ணி சாப்ட்டுகிடுவோ பத்தலனா தோச ஏதாவ்து ஊத்திகிடுவோ இன்னைக்கான சாப்பாடு பத்தாதுனு நெனைக்கிறே ச் சாப்பாடின்க்கி கம்மியாக்குன எதிர்பாராதவரமா விதமா ஒரு கெஸ்ட் வேர வந்துட்டாங்க வீட்டுக்கு ஆனா நைட்டுக்கு சாப்பாடு பத்தல சாப்பாடு ஆக்கணுமா இல்லனா டிஃபன் சாப்டு சுடவானு கேட்டு தா முடிவு பண்ணனு இட்லி தோச சாப்ட்டுபேன்னாங்க கனா தோசயோடு விட்ற வேண்டிதா ஏனா மறுபடி சாப்பாடு வச்சு கொழம்பு வச்சு
ஆ ஆம்மா
டென்ஸனாவூ நைட்டு நேரலா கிச்சன்ல போயி நிக்கிறதுக்கு
ஓ ம்கு எல்லாத்துக்கு இல்ல இல்ல நா என்னதுக்கா
நீங்க நைட்டு டிஃபனா
ஆ இங்க எப்போமே டிஃபன் தா நைட்டு் டிஃபன் மார்னிங் டிஃபன்
எப்பாடியோ
ம் கால்ல எப்போமே இட்லி தா செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே நைட்டு தோசை இட்லி சப்பாத்தி இது வே பண்ணுவாங்க என்ன மூணு நா மூணு நேர
ஆ
மூணு நேரமு தனித்தனியா தா பழசே சாப்ட மாட்டாங்க ஆ எங்க வீட்ல எல்லாரு இப்டியே பழகிட்டாங்களா அதனால எங்க அம்மா அப்டித்தா செய்வாங்க
சேரி சேரி நல்லதுதே நைட் டிபன் நைட் ஆனா அந்த இட் இட்லி தோசனா கூட பரவால்ல சப் பாத்திலா எப்டிதா நைட்லா பொறுமையா போடுறீங்களோ தெரியல
கூட்டிட்டே தா இருப்பாங்க
ம்
அப்புறோ என்ன எல்லாரு எல்லாரு தா சாப்பர்றாங்க அப்டி பழங்கிட்டா அப்டியே பழகிடுச்சு அவங் எங்க அம்மாக்கு அப்டி நானே ஏதோ பண்ணுவே இது பண்ணுவே ஆ ஏதாவ் பண்லனா திட்டுவாங்க படிச்சு முடிச்ட்டே இப்பதா முடிச்சே ஒரு மாச அது முடிச்ட்டே
சேரி சேரி ஒர்க் எதுவு போறீங்களா இல்ல
ஆ ட்ரை பண்ணிட்டு இருக்கே இப்பதான முடிஞ்சிருக்கு காலேஜ்ஜு எங்க அம் எங்க வீட்ல ரொம்ப பறக்காத அப்டி சொல்லி திட்டி உக்காரவச்சுட்டாங்க
திட்டி உக்காரவச்சுட்டாங்களா சரி பொறுமையா தேடுங்க நல்ல ஜாபா கெடைக்கு
அப்டிதா பொறுமையா தேடிக்லா சும்மா வீட்ல தான இருக்கோ அப்டி சொல் ட்டு இருக்கே ம்
நானும் வேல பாத்தே ஒரு ரெண்டு மூணு வருஷ பாத்தே அதுக்கப்ற போது போது நீ வேல பாத்ததலா
ஆ அப்பறோ அப்டியா
ஆமா கல்யாண பண்ணி ஏழு வருஷ ஆச்சு எதுக்கு படிச்சோ என்ன வேல பாத்தோ அப்டிங்கறது ஒன்னு இன்ன வரைக்கு புரியல நானு யோசிச்சு யோசிச்சு பாக்க கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சோ கஷ்டப்பட்டு பத்து படிச்சு நல்ல மார்க் எடுத்தோ கஷ்டப்பட்டு பன்னெண்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்தே கஷ்டப்பட்டு நாலு வருஷ முட்டி முட்டி இன்ஜினியரிங் அதுவு ஒரு ஸ்கூல் மாதிரி தா இன்ஜினியரிங்கு பன்னெண்டு வருஷ பிளஸ் ஒரு நாலு வருஷ ஸ்கூலு அதயு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ஒழுங்கா போல வேல வெட்டிக்கு போல எதோ கடச்ச வேலைக்கு போயிட்டு கல்யாண தயு முடிச்சட்டு வந்தாச்சு ரெண்டு பிள்ளையு பெறந்துட்டு இப்ப யோசிப்ப நம்ம என்னத்த சாதிச்சோ வாழ்க்கைல கஷ்ட ப்பட்டு படிச்சோ அதுக்கான எதுமே நம்ம எதுவுமே பண்ணவே இல்லயே அப்டின்லா தோணு சும்மா வீட்ல உட்காந்துக்கிட்டு என்னா பிள்ளைங்களு ஸ்கூலுக்கு போயிறாங்களா ஃபர்ஸ்ட் அப்பல்லா தோணாது ஏன்னா சின்ன பசங்களா இருந்தாங்க அவங்கள பாத்துக்குறதுக்கு அதுக்கே டைம் போய்ரு இப்ப அவங்களா ஸ்கூலுக்கு போனோனே அதெல்லா ஞாபக வருது என்ன நம்ம செஞ்சோ என்ன செஞ்சோ அப்டிங்கிற மாரிலா தோணிக்கிட்டே இருக்கு
ஆமா மா அப்டி தோணுதே
டைம்ல ஆ வயசு ஆயிட்டு கல்யாண பண்ணிக்கேனா ஆஞ் சரி அவ்ளோ தா முடிஞ்சிருச்சு கல்யாண பண்ணிக்கிடனுமா சரி பண்ணிக்கிடுவோ இந்த ஒரு ரீல்ஸ்ல பாக்குபோது அப் ப்ப எனக்கு அந்த அளவுக்கு மூள இல்ல அப்டிங்கிற மாரி இந்த டைம்ல அந்த அளவுக்கு மூள இல்ல ம்
ஆ ஆ இப்ப எல்லா அத சொல்றாங்க கல்யாண பண்ணு போது நல்லா மண்டைய மண்டைய ஆட் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்ற இருக்குற கஷ்ட வந்து தெரிய மாட்டேக்குது கல்யாண ஓட்டு அந்த ஒரு நாள் நல்லாருக்கு
அதே அதுக்கப்ற என்ன கல்யாண பண்ணி கொஞ்சோ நாள் தா அதுக்கப்ற பிள்ளைகள பாக்க
ம் ம் அப்ற லைஃப் டோட்டலா மா சேஞ்ச் ஆயிருல
ஆமா அதா நம்ம ஸ்கூலுக்கு போனாலு நம்ம தா எந்திரிக்க வேண்டியதுருக்கு ஏ சீக்கிர நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலு நம்மதா சீக்கிர எந்திரிக்க வேண்டியதா இருக்கு
முன்னாடிக்கு எந்திரிக்க வேண்டியதா இருக்கு
ஆமா
ம் அவங்க சீக்கிர எந்திச்சிருவாங்ளா அவங்கள சொன்னப்பேச்சு கேட்டுப்பாங்ளா
ஆ அதெல்லா ஸ்கூலுக்லா சமத்தா போயிருவாங்க ஃபர்ஸ்ட் பெரிய பைய மட்டு போன வருஷ தா ரொம்ப அழுதா போமாட்டே போமாட்டேன்னு ஆ ஆனா அதுக்கு அதுக்கபற இவன் ரெண்டாவது வருஷ போறா இப்ப அவ அண்ணனை பாத்து இவனுமே இவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதா சின்ன பைய ஸ்கூலுக் போறா யு எல்கேஜி ஆனா அவ அண்ண போறத பாத்து இவ அழுகல பேசாம போய்கிறா அண்ணா இருக்காங்க அப்டின் இது ரெண்டு பேரு சேத்து கொண்டு போய் விட போவே அதனால ஒன்னு பிர ச்சனை இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் பெரிய பைய தா ஸ்கூல்க்கு போறதுக்கு ரொம்ப இப்ப யூகேஜி படிக்கா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்ட பண்ணுவா காலைலயே போராட்டமா இருக்கு எப்போமே ஸ்கூல் எட்டு நாப்பதுனா நாங்க ஒன்பது இருவது ஒன்பதே கால் ஒன்பது இருவதுக்கு தா ஸ்கூலுக்கே போறது போராடி போன வருஷ ஆனா இப் ப இப்ப தெரிஞ்சிருச்சு இப்ப கொஞ்ச வெவர தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்கூலுக்கு போணு படிக்கணு அப்டிங்கிற ஒரு வெவர தெரிஞ்சதுனால போயிறா சேரி அண்ணா போறா நானு போறேன்னு இதுவு பேக்க தூக்கி போட்டு போயிருது இதுக்கின்னு ஒன்னு தெரில இன்னு படிக்க எது வக்கல ஸ்கூல் தொடங்கி இன்னு எழுதலா வைக்கல எழுத வச்சதுக்கப்பறோ வேன போமாட்டேன்னு சொல்வான் நெனக்
ஆமா ஆமா
பாப்போ ஆமா ஒரு ஆர்வமா போய்கிட்டுருக் காங்க எழுத கிழுத வச்சாங்கன்னா
அப்பெல்லா அழுவாங்க
எ கிட்ட படிக்க மாட்டானுவ அனாலதா டியூஷனுக்கு அனுப்பிவுட்டாச்சு
ஓ அப்
அங்கனா அந்த அக்காக்கு கொஞ்ச பயந்து ஹோம் ஒர்க்லா முடிச்ட்டு வருவா பெரியவ அனால சின்னவனயு அங்கயே சேத் தாச்சி
ம் ஓ சேரி சேரி அப்ப சின்னவனுக்கு குட் ட்டியாருக்கு சின்ன பையன் தானா அவனுக்கு ஹோம் ஒர்க்லா குடுப்பாங்களோ ஸ்கூல்ல
இன்னு ஸ்டார்ட் பண்ணல ஆமா எல் கே ஜி க்கு குடுத்தறாங்களே இப்ப எல் கே ஜி ஏ பெரிய பையன்லா எல் கே ஜில அ ஃபுல்லா எல்லாமே ஆனாவனா ஏ பி சி டி எல்லாமே எழுதிட்டா
ஓஹோ அ
ஆமா அதே மாரி சொல்லி குடுத்துருவாங்க எல்லா சேரி படிக்கட்டு படிக்குற வயசு ஆனா ரொம்ப மொபைல் பாப்பாங்க
ஓ ஆமா ம் இப்ப எல்லா மொபைல் பாக்க
ஆ அதுக்கு அந்த ரெண்டு மாசோ லீவுல ஐய்யோ மொபைல ஒழிச் ச்சு வச்சா கூட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க எடுத்து பாக்குறது இப்பெல்லா ஸ்கூல் தொடங்குனது ரொம்ப நிம்மதியா இருக்கு போயி போவாங்க காலைலே போயிறது எட்டு நாப்பது திரும்ப வருவாங்க மூணு நாப்பதுக்கு வந்துட்டு திரும்ப ஸ்நாக்ஸு காபி டீ குடிச்சுட்டு திரும்ப அஞ்சு மணிக்கு கொண்டு போய்வுடுவே திரும்ப ஏழ்ர எட்டு மணிக்கு வருவாங்க சாப்டுட்டு திரும்ப படு த்து துங்கியறது அந்த மொபைல் பாக்கற க்கான டைமிங்கே இருக்காது அதனால செரி ஆமா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க செல்லு பாக்க ஒரே ரீல்ஸ் தே
ம்
இன்ஸ்டாகிராமு இது இன்ஸ்டாகிராம்லா ஃபர்ஸ்ட் தெரியாது யுடியூப் தா பாத்துட்டு இருந்தாங்க இப்ப இன்ஸ் டாகிரம் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நா பாக்கறத பாத்து பாத்து இன்ஸ்டாகிரம் பாக்கறாங்க
ஓ அப்டியா ஆ ம் இப்ப யாருக்கு சொல்லி தரணுன்னு அவசிய இல்ல அவங்களே சும்மா அமுத்தி அமுத்தி கத்துக்குறாங்க
அவங்களே
ம் நம்ம இப்பதா யூஸ் பண்றோ நம்மா ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதுல்லா ஒன்னு கெடையாது காலேஜ் படிக்கும் போதுதா எனக்குல்லா எல்லா வந்து
சேரிக்கா ம் ஆமா சேரி பாப்போ
ஆ
ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களா எதுவுமே சொல் பேச்சு கேட்காதுக
ஆமாம்மா ஆமா எதுமே கேட்க மாட்டாங்க ம் நீங்க கோவோ நல்லா கொடுப்பீங்களா
கோலமா கோலம் போட தெரியாது சிஸ்டர் நீங்க போடுவீங்களா ஆஹா ஆ போட தெரியாது எனக்கும் போட தெரியாது அடம் போடணும்னு நினைப்பேன் அந்த வளைவுகள்ல்லாம் வராது புள்ளி வைக்கிற கோலம் அப்படிதான்
சும்மா சும்மா ஒரு பூவ வரஞ்சி வச்சுறது இல்லனா நாலு கோட போட்டு வெட்டி வுட்டுறது
ஆ உம் அப்படியா பொங்கலுக்கு பரிசுலாம் குடுப்பாங்கல்ல
அ இது வந்து நா வந்துட்டு பொறந்தது வந்துட்டு கிராமம் அங்கெல்லாம் நல்லா பொங்கல் பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் வை ப்பாங்க ஆனா இங்க கல்யாணம் ஆகி வந்து சிட்டி எந்த ஃபங்கஷனும் கிடையாது
ஓ அப்படியா ஆமா உம்
வீட்ட வுட்டு வெளில போமாட்டோம் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எப்மாதுனா கோயில் விடுவாங்க அந்த கோயிலயுமே இந்த பொங்கல் ஃப ஃபங்ஷன்னா சும்மா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விளையாட்டு வைப்பாங்க கோல போட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய கோயிலும் கிடையாது பிளேஸ் இருக்கணும்ல அதெல்லாம் எதுவும் இருக்காது
உம் உங்களுக்கு உஹும் உம் போட தெரியாது ஆனா கத்துக்கணும்னு ஆச இருக்கு
நா வரைவேன் அந்த் நோட்ல வந்து வரைஞ்சிருவேன் ஆனா அந்த தரையில வந்து பொடி வச்சு போட வராது உம் அந்த பொடி வந்து அந்த கை வளைவுகள்ல்லாம் வராது ஆனி பென்சில வச்சு பேனா வச்சுல்லாம் போடணும்னா பேப்பர்ல போட்டுருவேன் அந்த தரையில வந்து கொஞ்சோ ஆனா கலர் குடுத்துருவேன் கலர் கலர் குடுக்குறது நல்லா குடுப்பேன்
கலர் குடுக்க பிடிக்கும்
ஆ என் தங்கச்சி நல்லா போடுவா நா கலர் தா குடுப்பேன் இத்தன வருசமா கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அவ தான் போடுவா நா கலர் தான் குடுப்பேன் அ என் தங்கச்சி நல்லா போடுவா ஓகே சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அடுத்த கால்ல பேசலாமா
ஆ சேரி ஆ சேரி சிஸ்டர் ஓகே சேரி பாய்